ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ சொல்லுங்க மேடம்
எப்டி இருக்கீங்க
என்ன மேடம்
எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்க மேடோ
ம் கேக்குதா நா பேசுறது
கேக்குது மேடம் சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்ட மேடோ
ஆ செரி ஓகே என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க
ஆ நான் வந்து படிச்சுட்ருக்கே என்ன சமச்சீங்க இன்னிக்கி
படிக்கிறீங்ளா
படிச்சுட்ருக்கேன்ப்பா
படிக்கிறீங்ளா
ஹலோ கேக்குதா இல்லையா ஆமா
சொல்லுங் சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கி
இல்ல நான் பேசுறது ரொம்ப விட்டு விட்டு கேக்குதா
சொல்லுங்க
ஹலோ
கேக்குதா இல்லையா ஆ சாப்பட்டே சாப் சாப்ட்டே
எ
நா சப்பாத்தி சாப்பிட்டேங்க
ஓகே சொல்லுங்க சொல்லுங்க உங்களா பத்தி சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க
ஆ நா வந்து டிஎன் பிசி கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக படிச்சு இருக்க சோ டவர் இருக்குற இடமா கொஞ்ச பேசுறீங்களா
டவர் வேற கிடைக்கலயா
ஹலோ உங்க வாய்சே எனக்கு கேகலங்க
ஆஹ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதுங்களா ஆ சொல்லுங்க கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ நா டி என் பி எஸ் சி கவர்ன்மெண்ட் எக்ஸாம்காக ராமா ஹலோ கேக்கு தா இல்லியாப்பா
கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க பேசுனா தானே கேட்கோ பேசுங்க
ஆ சரி சரி ஆ நா கவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கே பா
சூப்பர் என்ன முடிச்சிருக்கீங்க
நா இன்ஜினியரிங் படிச்சிருக்கே
பீ இ யா பீ இல என்ன ச ச
ஆ ஆமா இ சி டிபார்ட்மெண்ட்
இ சியா
ஈசி
இ சிதானே
ஆமா ஆமா
ஆ சரி இன்ஜினியரிங் சம்பமந்தமா போலையா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு
செஞ்சே வேல செஞ்சே கொஞ்ச நாளு வீட்டுல வந்து கேக்குதா
கேக்குது நீங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க கேக்குது
நா கொஞ்ச நாள் வேலைக்கு போனே வீட்டுல வந்து எக்ஸாம்காக படிக்க சொல்லிருக்காங்க அதனால இப்ப வந்து நானு படிக்கலா அப்டின்ட்டு படிச்சுட்டு இருக்கே
ஓகே அதா சூப்பர் கவர்மெண்ட் எக்ஸா எழுதி பாஸ் பண்ணி வேல கிடைச்சி ன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக தா முயற்சி பண்ணிட்டே இருக்கே
இதுதோ ஃபர்ஸ்ட்டு அட்டென் பண்ண போறீங்களா இல்ல ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கீங்ளா
இல்ல இல்ல இப்பதா பண்ண போறேப்பா
இதுல என்ன ஜாப் என்னென்ன இருக்கு இப்ப அப்ளை பண்றது
ஆ பிஏஓ பண்ணலாம்
விஒவுக்கா சரி எப்புல எப்ப வந்து அப்ளை பண்ணணு
இன்னு நோட்டிஃபிகேஷன் வரல ஜூன் மந்த் தா இதுக்கு மேலதா வருன்னு நினைக்கிறே ஆ எக்ஸாம்ஸு நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்னு வரு அந்த டைமிங்ல வந்து நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஆ டேட் சொல்லுவாங்க எக்ஸாம் டேட் அது வரைக்கு உக்காந்து படிக்கணு படிச்சுட்டு அதுக்கப்றமா எக்ஸாம் எழுதணு
ஓகே மேடம் சூப்பர் நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆ எதாவ்து ஒரு ஜாப் போயிருங்க கவர்மெண்ட் ஜாப் எதாவ்து போயிருங்க அதுதா பெஸ்ட்
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க இல்லனா கொஞ்ச லைட்டா பிரைவட்டுமே நல்ல வேலதா இல்லன்னு சொல்லல ஆனா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ரொம்ப டென்ஷன் பிரஷரா இருக்கு அதனாலதா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
சூப் பரவாலயே இப்டி சின்ன வயசுலயே நல் நா வந்து டிவி பாக்கறதுதா வேல டிவி தா பாப்பே மெயினா நாடகோ எங்க பிள்ளைங்களு டிகிரிதா படிச்சிருக்காங்க இன்ஜினியர் படிச்சிருக்காங்க
ம் சேரி சேரி
அவங்களு உங்கள மாரி தா எக்ஸாமா எழுதிட்டு இருப்பாங்க
சேரி சேரிங்க நல்லா படிக்க சொல்லுங்க
ஆஹ்
ஆஹ்
இல்லங்க அப்புறோ உங்களுடைய பொழுதுபோக்குனா என்ன பண்ணுவீங்க ஹலோ
பொழுதுபோக்குன்னா கொஞ்சோ வெளிய வந்து பிரஃரெண்ட்ஸ் கூட வெளிய போவே பா பாட்டு கேப்பே போர் அடிச்சா அப்புறோ வந்து நம்மளுக் வந்து என்ன ப ஷாப்பிங் போவே
உம்
எனக்கு பிடிச்ச பொருள்ல்லா போய் வாங்கிட்டு வருவே கடைக்கு போவே எனக்கு டிரரெஸு வேணுன்னா போய் வாங்கிட்டு வருவே எனக்கு கம்பள்ன்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால வந்து இங்க பத்துருவா கடல்லா போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த எடத்துல போய்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச கம்பள் நா போய் பாத்து வாங்கிட்டு வந்து ஒரு ட்ராஃபுல்லா வச்சிருக்கேங்க அதுக்கே வீட்டுல திட்டுவாங்க நகையே நீ வாங்கி வச்சிருந்தா கூட வந்து உ ரெண்டு மூணு நகை வாங்கிருக்லா போல அந்த அளவுக்கு வந்து கம்பல் வாங்கி வச்சுட்டு இருக்க நீ என்னதா பண்ண போற தெரியல அப்டின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து கம்பல்னா ரொம்ப புரியன் இந்த ஜிம்கிக் அங்க அங்க எல்லா ரொம்ப போது அதுனால நா அப்பப்ப ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவே இப்டி தாங்க பண்ணிட்டு இருக்கே எனக்கு போர் அடிச்சா இல்ல இப்போ அப்றோம் வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர்லாம் வந்து பத்து ருபா இருந்தது இப்பல்லா எதுமே பத்து ருபாஇருந்தால இல்ல எல்லாமே வந்து ஆஎன்னா பண்றீங்கனா அறுபது ரூபா நூறு ரூபாய்க்கு மேல தா விக்கிறாங்க அது பத்து ரூபாய் கடையிலயே அப்டிதா வக்கிறாங்க பத்து ரூபானு சொல்லிட்டு
ஆ அதாமா
நாங்க வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளா கூட இருக்கு அதனால எனக்கு வேணுன்றது எல்லாமே நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் ஜிம்ஸ்டிக் தட்டு ஆ கிளாஸ் அந்த அது வந்து கூது சாமன் கூட ஒரு சிலதுல்லா இருக்கு வேணுன்றதெல்லா நா போய் வாங்கிட்டு வர்ற வரைக்கும்
ஆ
கொஞ்சம் வெளியே போம் நிம்மதியா இருக்குங்க ஏன்னா வீட்லயே அடைஞ்சிருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கும்ல அதுனால இங்க ஃபோன் பண்ணல அப் அப்ப நாங்க வெளிய போயிட்டோம் அ எனக்கு வேணுங்றத த வாங்கிட் ரிலாஸ் பண்ணிட்டு ஆ வரும் வரும் கண்டிப்பா அதே மாரி நெறைய கோவில் சொன்னா போவேன் ஏன்னா வந்து நமக்கு பிடிச்சது நம்மளளோட என்ன சொல்றது கஷ்டத்தா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்டதா பந்து க்கோம் அதுனால வந்து கண்டிப்பா நா வந்து கோவிலுக்குல்லா நா போயிட்டு வருவேன் நெறைய நெறைய கோவிலுக்கு ரொம்ப புடிக்கும் அதனால சிவன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டல இருக்குற டைமிங் எல்லாம்
வீட்ல நா அதிகோ வெளியே போ மாட்டே கோவிலுக்கு போனா போவே மத்தபடி அதிக வெளிய போ
சரி
க்காது அதிக கம்மால்லா அந்த மாரில்லா வாங்க மாட்டே அதாவது வெளியில போறதே புடிக்காதுன் வச்சுக்கோங்களே முக்கியமா ஏதோ இருக்கிறத வச்சு இ அப்டி இருப்பேன் ஆனா எங்க பொண்ணு ஒன்னு உங்கள மாரியேதான்
ஆனா இ நா வன்ச் சரிங்க
எங்க பொண்ணு அப்டியேதா இந்த மாரி நெறைய ஒண்ணுவா உம் டிசைன் டிசைனா வாங்கணும்னு ஆசப்படுவா
இப்ப வந்து நம்ளால கோல்டு தா போட முடியாது கோல்டு போட்டாலு வெளிய போட்டு போனா சேஃபாவு இருக்காது கவரிங் கம்மல் போட்டு போனனா நமக்கு புடிச்ச மாரி வாங்கி போட்டுக்கலா சேஃப்பாவு வெளிய போட்டு போலா
உம்
அதனால வந்து கம்மல்னா இப்ப இருக்க வந்து கேர்ள்ஸ்க்குல்லா எல்லாருக்குமே வந்து ரொம்ப புடிக்க ஆரமிச்சிருச்சு அது ஜிமிக்கி கம்மளா இருக்கட்டும் ஸ்டட்ஸா இருக்கட்டு எது வந்தாலு நமக்கு புடிச்ச மாரி யூஸ் போட்டுக்கலா அப்டினு சொல்லிட்டு நாங்க வாங்கிக்கறது
உம் சூப்பர் மேடம்
அதே மாரி வளையல் கூட போடுவேங்க அப்டி என்னன்னா ஆமா வளையல் கூட போடுவேங்க ஆனா என்னன்னா என் கைக்கு வந்து அந்த அளவுக்கு சைஸ் கெடைக்காதுங்க கொழந்தைங்க சைஸ் தா ஏ கைக்கு கெடைக்கு அதனால வந்து தேன்னா ரொம்ப கெடைக்காது அது ரொம்ப லோவ தா கெடைக்கு அதனால நா ஆச ஆசப்பட மாட்டே வளையல் மேலல்லா வாட்ச்சு மேரி போடணுனு ஆசையா இருக்குங்க ஆனா வாட்ச் கூட கட்ட முடியாது அந்த அளவுக்கு கொஞ்ச ஒல்லியா இருக்கு கையி அதனால போட முடியாது
ரொம்ப ஒல்லியா இருப்பீங்ளா ஆ
ஆமாங்க என்னோட கை சைஸ் வந்து டூ ஃபோரு டூ டூ தா வளையல் சைஸே என்னது அதனால வந்து ஓர்க்கா வளையல் மட்டு போட முடியாது பழக்கிடுச்சுங்க சின்ன வயசு லருந்தே இப்டிதா இல்ல வீட்ல எல்லாருமே அப்டிதா இருப் ஓ மோஸ்ட்டா அதுதா சொல்றனேங்க நாங்க வீட்ல எல்லாருமே இப்டிதா இருப்போ மோஸ்ட்டா
ஆ ஹைட்டா இருப்பீங்ளா
ஆ ஹைட்டா இருப்பேங்க ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ்குள்ள இருப்பே ஃபைவ்லந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்
ஆ அப்ப நீங்க என்ன பண்றீங்கனா நல்லா சாப்புடுங்க அப்பதா நல்லா குண்டாவீங்க வளையல்லா போட்டுக்கலா நல்லா புடிச்ச மாரி செரியா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா சாப்புட்றேங்க
சாப்ட்லா நான்வெஜ் சாப்டுவிங்ளா சாப்ட மாட்டீங்ளா அப்டி சாப்ட்டுமே குண்டாவலயா
எல்லாருமே நாங்க இப்டிதா இருப்போ அதுதா சொல்றேல்ல நாங்க எல்லாருமே வீட்ல நாலு பேரு எல்லாருமே நாங்க இப்டிதா இருப்போ அதனால எங்களுக்கு அது பழகிடுச்சு
இருங்க நீங்க இப்டிதா இருப்பீங்கன் சொல்றீங்க உங்களோட மெனு குடுங்க காலைல என்ன சாப்டுவீங்க மத்யான என்ன சாப்டுவீங்க நைட்டு என்ன சாப்டுவீங்க
நா காலைல வந்து லைட் ஃபுட்டா தாங்க சாப்டுங்க ஆனா டயட்டா கரெக்டா இருப்பங்க அந்த விஷ்யத் த்துலயு கரெக்டா இருப்பே நல்லாவு சாப்டு ஒரு சில நேரத்ல டயட்டாவு இருப்பே கீர எடுத்துப்பே முட்ட எடுத்துப்பே
இருங்க காலைல என்ன சாப்டுவீங்கன் சொல்லுங்க
இல்ல காலைல வந்து தோச இட்லி அத மாரி சாப்புடுவே
தோச இட்லி எத்தன சாப்டுவீங்க